குடிக்குனு தோல்றீங்களா
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ ரொம்ப நலமாக இருக்கே தோழி இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தோழி ஒரு நல்ல வேலை இன்றது வந்து பாத்தீங்கன்னா கிடைப்பதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கடினமாதா இருக்கு என்னதா நம்ம வந்து நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து நம்ம நல்ல ஒரு அ நல்ல ஒரு மார்க்கு நம்ம எடுத்துட்டோ அதுக்கு அப்புறோ வந்து பாத்தீங்கன்னா கல்லூரியிலயு வந்து பாத்தீங்கன்னா மூன்று பிரிவுகளு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரியர்ஸ்மே நம்ம இல்லாமல் நம்ம அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல தேர்ச்சி பேற்றோ ஆனா அப்டி இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்ம வந்து சேருவது வந்து பாத்தீங்கனா ரொம்பவே கடினமாதா இருக்கு ஏனா இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து பாத்தீங்னா நம்ப இப்ப நம்ப கல்லூரியில் முடித்தவுடன் நம்மளுக்கு வந்து வேலை கெடைக்கணு அப்டினா வந்து பாத்தீங்கனா ரொம்பமே சுலப் பமான வேலை வந்து பாத்தீங்கனா இப்ப இந்த இந்த ஃபோன் துறையில் இந்த டெலிகாலர் அந்த மாதிரி அப்புடி இல்லனா வந்து பாத்தீங்கனா அந்த மாரி இப்ப இந்த இப்ப நம்ம கஸ்டமருக்கு வந்து சேர்வீஸ் பண்ற மாரி அந்த மாதிரி ஒரு சேவைல மட் டுந்தா வந்து பாத்தீங்கனா ரொம்பவே சுலப முறையில் வந்து பாத்தீங்கனா நம்ப போய் வந்து சேர்ற மாரி இருக்கு ஆனா அந்த துறையில் வந்து பாத்தீங்னா இப்ப நம்ப ஒரு பேசிக்கிட்டே இருக்குறோம் ஒரு தொழில்ல போய் சேரும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கனா நம்மளுக்கு கொஞ்ச சிரமமாதா இருக்கும் ஏனா தொ நம்ப வந்து வேலைய அ ஒரு வேலைக்கு போனா வந்து பாத்தீங்னா கொறஞ்ச பட் ச்ச வந்து பாத்தீங்கனா ஒரு பத்து மணி நேரம் வந்து நம்ம செலவழிக்கணு அதில் எட்டு மணி நேரம் தொடர்ந்து நம்ம வேலையு பண்ணனு அந்த எட்டு மணி நே நேரத்தில் வந்து பாத்தீங்னா நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்னா பேசிட்டே இருக்கும் போது கண்டிப்பா அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்ச கடினமான ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுக்கு இருக்க தான செய்யும் அதுவே நம்ம பேசாம வந்து பாத்தீங்னா வேலை சேர்ந்தால் அது இ அது வந்து ரொம்பவே நம்பளுக்கு வந்து சுலபமா இருக்குன்றதக் கூட நா சொல்ல வரல ஏனா கண்டிப்பா வேலை வேலைன்றது வந்து பாத்தீங்னா வேலைக்கு போகும்போது கண்டிப்பா அதுக்கான வந்து வேலை வாங்கிட்டு தா வந்து பாத்தீங்கனா நம்மளுக்கு வந்து அந்த ஊதியத்தையு வந்து குடுப்பாங்க ஆனா நம்ப வந்து இப்ப இந்த கல்லூரியில் முடிச்சு ஒரு வேலைக்கு போகணு அப்டின்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்னா இப்ப நம்ப நம்பளோட பள்ளி கல்லூரில வந்து பாத்தீங்கனா படிச்சு ச நெறையா தோழிகள் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன் நெனைக்கிறே அவுங்க வந்து இந்த கல்லூரியில் வந்து பாத்தீங்கனா மூன்றாம் பிரிவு படுத்துட்ருக்கும் போதே வந்து பாத் ங்கனா இந்த கோஸுன்ற ஒரு முறையில் வந்து பாத்தீங்கனா நெறைய பேரு வந்து பாத்தீங்கனா பணம் செலுத் த்தி அதுல போய் படிச்சாங்க நம்ம கூட நா தோழி நிறைய டைம் வந்து பாத்தீங்கனா நம்ப வந்து உரையாடிருக்கோ இது எதுக்கு இது தேவையில்லாத ஒன்றுதானே அ நம்ம பள்ளி நம்ம கல்லூரியிலயே நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து அழகாக நம்மளோட ஆசிரியர் வந்து தெளிவாவே நம்மளுக்கு வந்து அ சொல்லி் குடுக்குறாங்க அப்டி இருந்தும் இவ்ங்க எதுக்காக போய் இத படிக்கிறாங்கன்ற அ யோசிச்சு பாக்கும்போது கண்டிப்பா நா வந்து இதெல்லா தேவையில்லாத செலவுதா நம் பெற்றோர்களுக்கு வந்து பாத்தீங்னா இது நம்ம தேவையில்லாத ஒரு செலவுதா நம்ம ஆளாக் குறோ அப்டின் நா வந்து அ மனதளவுல நா நெனைச்சிட்டு இருந்தே ஆனா நம்ப க நம்ப கல்லூரி முடிந்து அடுத்த மாதத்திலே வந்து பாத்தீங்கனா ஒரு ரொம்பவே நல்ல ஒரு வேலை கெடச்சு ஒரு நுப்பத்தி ஐந்தாயிரம் வரைக்குமே வந்து பாத்தீங்கனா கல்லூரி முடிச்ச ஒடனே அந்த மாரி ஒரு தொகையில நம்மளுக் கு வந்து வேலை கெடைக்கணுன்றது கண்டிப்பா ஒரு கடினம் தா இப்ப என்னோட அண்ணன்மார்கள் தம்பிமார்கள்லா கூட வந்து பாத்தீங்கனா ஆ இ யவங்க வந்து பாத்தீங்னா ஒரு ரெண்டு மூணு வர்ஷ வந்து பாத்தீங்னா அவங்களுக்கு வந்து அந்த வேலை சேய்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அவுங்களால கூட இந்த நாப் ப்பதாயிரம் வந்து பாத்தீங்னா வேலை இப்ப நிறுவனத்துல வந்து பாத்தீங்னா அவுங்களுக்கு கெடைக்கல இவுங்களுக்கு எப்டி இவளோ ஈ ஈ ரொம்ப சுலப முறையில வந்து கெடச்சதுன்றத வந்து நா யோசிச்சு பாக் கும்போது எனக்கு ஒன்னுதா தோழி எனக்கு ஞாபக வ ஞாபகத்துக்கு வந்து பாத்து பாத்தீங்கனா வந்துச்சு தோழி அது என்னதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கல்லூரில படி க்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உபயோகம் தானா உபயோகம் இல்லைன்றத ஒருபோதும் நா அத சொல்ல வரல கல்லூரியில் படிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆசிரியர் வந்து நம்ளுக்கு தேவையான ஒன்றுதா சொல்லி குடுத் தாங்க அது தவிர வந்து பாத்தீங்கன்னா நம்ளுக்கு இந்த கோசுன்ற முறைல வந் து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம வந்து அ காலேஜ் பல் கல்லூரி முடிஞ்சதுக்கப்பறோ நம்ம எப்டி வேலை வந்து சுலப முறையில் நம்ம சேரலாம் அந்த வேலைக்கு வந்து பாத் திங்கன்னா என்னென்ன வேணுன்றத மொதல் கொண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப் அவங்களோட நிறுவனத்துல இருந்து அவங்க சொல்லி கொடுக்கறதாக தகவல் வந்து நா கேள்விப்பட்டே சோ அது மூலமா வந்து பாத்திங்னா இப்போ ஒரு வேலையில் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையில் எடுக்கும் போது அந் அதுக்கான வேலய பத்தி வந்து நம்ளுக்கு அறியுதா இல்ல அறிலயான் றத மட்டுந்தா வந்து பாத்தீங்கனா அவுங்க வந்து எதிர்பாக்கறது ஒன்று அது வந்து பாத்தீங்கனா அது இவுங்க கோர்ஸ் மூலமா ஈஸியா படிச்சு அதுல வந்து பாத்தீங்கனா சுலப முறைல வந்து அவுங்க அவங்க வந்து ரொம்பவே ஆ முப்பத்தஞ்சாயிரொ ஊதிய வரைக்குமே வந்து வாங்குற அளவுக்கு அவுங்க வந்து அ ஃபஸ்ட் கால் கல்லூரி கல்லூரி முடிஞ்ச ஒடனே வந்து பாத்தீங்கனா ஒரு சேர்ர இதுவ வாய்ப் பு வந்து அவுங்களுக்கு வந்து ரொம்பவே சுலப முறையிலே வந்து அவுங்களுக்கு கெடைக்குது இது வந்து பாத்தீங்னா கண்டிப்பா நா இப்ப உணர்ரே அத அது நம்ம படிக்காம உட்டது வந்து பாத்தீங்கனா கண்டிப் பா நம்பளோட தவறு தா நம்ம அது கண்டிப்பா அத எவ்வளவோ நம்ம வந்து பணம் வந்து கல்லூரிக்கு செலுத் திட்டோ இத நம்ம வந்து பாக்காமல் நம்ம பாரபட்ச பாக்காமல் நம்ம இதுவுமே செய்திருந்தா கண்டிப் பா இப்ப ஒரு நல்ல நெலமைக்கு நம்ம ஆளாயிர்க்லாமே அப்டின்ற ஒரு யோசன வந்துட்டு இருக்கு போதுதா வந்து பாத்தீங்னா நெறைய பேர் வந்து பாத்தீங்ன்னா அவுங்ககிட்ட வந்து கலந்துரையாடும் போது நெறைய தோழிகள் சொன்னாங்க இப் இப்பயு வந்து பாத்தீங்கனா ஒங்ளுக்கு வந்து இன்னு காலங்கள் ஆகல இன்னும் நீ வந்து பாத்தீஙன்னா நெறையா கத்துக்றதுக்கு நெறையா இருக்கு அ வ கொஞ்சொ வந்து செலவழிச்சு அதுல நீ படிக்குபோது கண்டிப்பா நல்ல ஊதியத்துல போய் நீ சேர்ற வாய்ப்பு வந்து அவுங்க மூலமாவே ஒனக்கு வந்து உருவாக் கி அவுங்க வந்து குடுத்துருவாங்க நீ போய் அலையனுன்ற ஒரு பட்ச கூட தேவையில்லன்ற மாரி நா வந்து கேள்விப்பட்றே ஆனா எனக்கு இதுல என்னன்னா இவுங்க மூலமா இவுங்க போகும்போது இவுங்க வந்து கா காசுன்ற ஒரு அமௌண்ட்டு வந்து பாத்தீங்கனா அதிகமா கேக்குறாங்க ஒரு பக்கம் வந்து கொடுக்குறதுக்கு பயமா இருந்தாலு இன்னொரு பக்கொ வந்து எல்லாமே நம்ளுக்கு வந்து ஒரு கத்துக்கறது தானே கத்துக்கிறது வந்து படிப்பு என்னிக்குமே நம்ளுக்கு வீணா போ காதுன்றத மாரிதா நம்ம பெற்றோர்கள்லா நம்ளுக்கு சொல்லி குடுத்தாங்க தோழி இது படிக்கலாமா வேண்டாமன்ற ஒரு யோசனைலதா நா இருந்தே ஆனா இப்பதா நா எனக்கு என்னோட முடிவு என்னன்னா இத படிச்சுதா பாக்லாமே நம்ம படி ப்பு வந்து என்னக்குமே வீணா போகாதுல்ல தோழி படிக்கிறது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பழக்கந்தான சொல்லுங்க தோழி சொல்லுங்க
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வந்து படிப்பு அப்டின்ற ஒரு விஷயொ வந்து நமக்கு என்னைக்மே வந்து வீணாகாது ஏனா படிக்கிற நமக்கு படிப்புதா வந்து காலம் காலமாக வந்து நமக்கு கை குடுக்கு ஏனா என் நம்மளோட கூட வந்து எதுவுமே நமக்கு வராது பணமா இருக்கட்டு வசதியா இருக்கட் டு வாய்ப்புகள் எதுவா இருந்தாலுமே வந்து ஒரு சில காலகட்டங்கள்ல வந்து இது எல்லாமே நம்மகிட்டருந்து போகறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு ஆனா படிப்பு வேலயு மட்டுந்தா வந்து நமக்கு வந்து எப்பமே கை குடுக்கு நமக்கு படிப்பு இருந்தா ஒரு வேல இல்லனாலு நம்ம இன்னோரு வேலயில வந்து நம்ம போய் சேந்து நம்ம வந்து வேல பாத்துக்க முடியு நம்பளால அது கொண்டாதுக்ட்டோ அப்டீன்னா அத நம்ம பன்னிக்லா நீங்க சொன்ன மாதிரி இப்ப வேலைகள் எல்லா செய்றதுன்றது வந்து ரொம்ப கடினமாதா இருக்கு அதுவு இப்ப நறைய பெண்களால வந்து என்ன ஆகுனா வெளியே போய் வேல செய்ய முடியாது கார்ணத்தால இப்ப வந்து வீட்லருந்து வேலை பாக்குற மாதிரி வந்து நம்ம வேலைகள் வந்து தேட்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நானுமே ஒரு சில அனுபவங்கள் என்னோட எனக்கு நடந்த அனுபவங்கள் பாத்தீங்கனா ஆ ஒரு சில எடத்துல வந்து கம்பெனிகள்ல வந்து நா இன்டர்வியூனு சொல்லி ட்டு அட்டன் பன்னும் போது அதுல வந்து பாத்தீங்கனா அவுங்க வந்து தமிழுக்கு தா எடுக்குறாங்க அப்புடி இருக்குற பட்சத்துல வந்து அவுங்க நமக்கு தமிழ்ல பேசுறோமா நம்ம தமிழ்ல நமக்கு தெரிதா இல்லியா அப்டீன்றத தா வந்து அவுங்க நமக்கு அ செக் பன்ற மாதிரி இருக் கோ ஆனா வந்து அவங்க என்ன பன்றாங்கனா எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பே ஆங்கிலம் வந்து சரளமா பேச தெரியுதா ஆங்கிலம் தெரியுதா அப்டீன்னு சொல்லிட்டுதா வந்து அவுங்க எங்ககிட்ட எதிர்பார்ப்புகள் வெச்சிருக்காங்க ஆனா அவுங்க கேட்டிருக்கறது பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும் தெரிஞ்சா போதோ அப்டீன்ற ஒரு விஷ்யோ மட்டுந்தா அவுங்க சொல்றாங்க ஆனா நம்ம உள்ள போயிட்டு நம்ப வேலை தேடி அ அதுக்கு உண்டான நேர் காணல்கள் வந்து சந்திக்கும் போது அதுல அவுங்க எதிர்பார்க்குற விஷ்யோ வந்து ஆங்கிலம் எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியுமா சரளமா பேச முடியுமா அப்டீன்னு கேட்டா அது கடி னம்தா ஏன்னா எல்லாருக்குமே ஆங்கிலம் சரளமா தெரியாது இல்லைங்களா இப்ப நறைய பேருக்கு வந்து ஆங்கிலமே தெரியாது அவுங்குளுக்கு தெரிஞ்ச சிறு ஆங்கிலத்த வெச்சி அவுங்க வந்து அந்த எடத்துல வந்து அவுங்க அத வந்து பயன்படுத் கத்திக்கிட்டு இருக்குனா நமக்கு வந்து அதுவுமே வந்து பழகிக்க முடியும் ஆனா வந்து அது புரிஞ்சுக்கிராம அவங்க வந்து தமிழ்ல நம்ப தமிழுக்குதா நமக்கு வேலைக்காக எடுக்குறாங்க இதுல வந்து நமக்கு இந்த கஸ்டமர் சப்போர்ட் இதெல்லா இருக்கு பாத்தீங்கன்னா இது தமிழ்லதா வேலைக்கி எடுக்குறாங்க ஆனா வந்து நமக்கு ஆங்கிலம் பேசும் தெரியுமான்றதுதா அதிக அளவுங்கள அவுங்க வந்து அ பாக்குறாங்க அப்டி இருக்கும் போது நமக்கு அவுங்க முன்னாடியே வந்து நமக்கு சொன்னாங்கன்ன போது நம்ம அதுக்குண்டான பயிற்சிகளோட நம்ம போய் வந்து நம்ம பாப்போ ஆனா அவங்க எதுவுமே அவுங்க சொல்றதோ இல்ல இதெல்லாமே வந்து ஒரு மன கஷ்டத்த வந்து நறைய பேருக்கு உண்டாக்கோ ஏன்னா அதுல வந்து நறைய பேர் எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியாது இப்ப தெரியாதவர்கள் எல்லா என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சவுங்க பேசுவாங்க அவுங்க அடுத்த அ க ட்டத்துக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க இப்ப தெரியாதவர்களுக்கு வந்து இது மன சங்கடத்த தானே உருவாக்குது ஏன்னா அவுங்குளுக்கு ஆங்கிலம் தெரியலன்றதுனாலதா தமிழ் அப்டின்னு சொல்லிருக்க காரணத்தனால அதுல வந்து அவுங்க வந்து அ ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க அப்டீ இருக்கும் போது அதுலயுமே வந்து அவுங்க ஆங்கிலம் கேக்கும் போது அவுங்க மன உளச் லுக்குதா ஆளாக்கப்படுறாங்க இதே மாதிரி நறைய நேர்காணங்களுக்கு நம்ம போகும் போது வந்து நம்ம படிச்சிருக் கிறத விட வந்து இப்ப எல்லா பாத்தீங்கன்னா நா உங்க படிச்ச முடிச்ச ஒடனே வந்து வேலைக்கு போறதுல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து அது கூடவே வந்து ஏதாச்சு வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி அது வந்து முடிச்சிட்டுதா வந்து வேலைக்கு போறாங்க அப்பிடி இருக்கும் போது அவுங்குளுக்கு சம்பளமு வந்தா அதிகமாக வ வந்து கெடைச்சிட்ருக்கு ஆனா வந்து நம்ம வந்து அந்த எல்லா படிக்காதனால வந்து நம்ப எங்கேயாச்சு போகும் போது நம்மளோட எக்ஸ் ஸ்பீரியன்ஸ் வச்சுதா வந்து அவங்க சம்பளம் வந்து குடுக்குறாங்க முன் அனுபவத்த வச்சுதா ஆ நம்மளோட படிப்புக்கு வந்து ரொம்ப குறைவாாதா இருக்கும் அது எ ஏனா நம்மளோட அ அனுபவத்திற்கும் படிப்புக்கும் அது குறைவா இருக்கு அதே சம்பளத்த வந்து இப்போ புதுசா காலேஜ் முடிச்ச உடனே வந்து சேர்ற பிள்ளைங்களு வந்து அதே சம்பளத்த வாங்கும் போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாதா இருக்கு ஏனா வந்து அவங்க அடிக்ஸ அவங்க நம்ம போய் கேக்கம்போது வந்து அவங்க இத விட அதிகமா வந்து படிச்சு முடிச்ச உடனே அவங்க இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி இத படிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த கோர்ஸ் வந்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து நாங்க முன்னுரிமை குருக்குறோ இதனால சம்பள உயர்வு அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்லம் போது வந்து இப்ப நெறைய பேருக்கு ஒரு மன கஷ்டம் வரும் இல்லைங்களா அந்த எடத்துல அப்ப வந்து நம்மளும் அது போய் நம்ம படிக் கிறதுக்காக தேர் தேர்ந்தெடுக்கலா ஆனா நமக்கு வந்து அதுக்குண்டான நேரங்கள் கெடைக்கிறதுலல்ல ஏனா நமக்கு வந்து வீட்லயும் பாக்கணு நம் வேலைகள் செய்ணு அதுவும் இல்லாம இதோட கூடதா நம்ம இந்த வேல பாத்துட்டுருக்கோ அப்டின்ற பட்சத்துல நம்மளால போய் அதுக்காக தனியா படிக்கிறதுன்றது வந்து நமக்கு கடினமா இருக்கு ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புக்களா இருக்கு அவங்க நல்ல அதிகமாவே சம்பளங்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ப போய் சேரும் போதுன்றது வந்து பத்தாயிரம் அப்டின்றதே வந்து ஒரு பெரிய தொகையா இருந்தது மொதல் மொதல நம்ம வேலைக்கு போய் சேரம்போது அந்த தொகையு வந்து நமக்கு ஒரு பெரிய தொகையா இருந்துச்சு அதுதா நம்ப வந்து அப்ப வாங்கிட்டு இருந்தோ ஆனா இப்ப இருக்குற காலேஜ் இப்ப முடிச்ச ஒடனே வந்து இங்க ஒடனே சேர்றவங்க கூட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் முப்பது முப்பத்தஞ்சாயிரம் வரையுமே வந்து சம்பளம் வந்து வாங்குறாங்க அது ஒரு நல்ல விஷயமாதா நானு பாக்குறே ஆனா வந்து நமக்கு என்ன தோணுதுன்னா நமக்கு வந்து குறைவான சம்பளம் கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு மன கஷ்டத்த வந்து நமக்கு குடுக்குது ஆனா வந்து இதனால நம்ம போய் அத கோர்ஸ் படிக்கலா அப்டின் போய் நம்ப தேடி அதுல போய் சேந்து அத முடிச்சுட்டு நம்ப வர்றதுக்குள்ள வந்து இன்னொரு கோர்ஸ் வந்துடுது இது மாதிரி ஒன்னு முடிச்சா இன்னொன்னு ஒன்னு முடிச்சா இன்னொன்னுன்னு வந்துகிட்டேதா இருக்கு அதா னால வந்து நமக்கு இப்ப வீட்ல இருந்து வேலை பாக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சோ கொறஞ்சுகிட்டுருக்கு அதுவும் இல்லாம நம்ம ஆங்கிலம் நெறைய கத்துக்குற மாதிரி இப்ப இருக்கு ஏனா தமிழ் க்குதா நம்மோ பட்சத்லயும் நம்மகிட்ட நல்ல சரளமா ஆங்கிலம் பேச
ஆமாங் தோழி சொல்லுங்க தோழி தோழி ஆ நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கனா